ஹல்லோ
ஆ சொல்லுங்க
ஹலோ வணக்கம் தோழரே
ஆ வணக்கம் சொல்லுங்க ஆ நல்லாருகே
சாப்ட்டாச்சுங்களா
ஆ சாப்டே
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டோம் சொல்லுங்க
ஒகே ஆ
ஒகே ஆ ஓகே சொல்லுங்க எத பத்தி என்ன தலைப்பு
ஆ இயற்கைய பத்தி பேசலாமே
ம் பேசலாம் சொல்லுங்க
ஒகே உங்க ஊர் ஊர் சைட்ல இயற்கை எல்லா எப்டி இருக்குது விவசாயங்கள்லாம் எப்டி இருக்குது
உம் இருக்குது விவசாயங்கள் அவ்ள இல்ல நாங்க இருக்க ஊர்ல ஓரளவு எப்டி சொல்ல நகரம் தா நாங்க இருக்கறது பெரும்பாலும்
ஒகே
இங்க அவ்ளவா இப்ப விவசாயம்லாம் கடயாது
ஒகே
கிராம பக்கம் கிராமப்புறத்துல கொஞ்ச இருக்கு விவசாயங்கள் இல் இருக் இல்லன்னு சொல்ல முடியாது
ம்
ஆனா பெரும்பாலும் எங்க ஊர்ல வந்து இப்டி சந்த மழைய நம்பி இது கடையாது அதனால அந்த அளவுக்கு விவசாயம் எது கடயாது மழ அவ்ளவு வராதுன்ற எங்க ஊர்ல பருவமழை கடயாதுச் அதனால கிணறு அப்ரோ அந்த அதர் ஆ வாட்டர் சோர்சஸ்லா ஆ ஆமா நிலத்தடி நீர் அப் பறம் ஆறுல வர்து தண்ணி இதெல்லா இது பண்ணிதா பேஸ் பண்ணிதா விவசாயன்றது இருக்கு அதனால உம் பெரும்பாலும் கொஞ்சம் இதுதா கம்மியான இதுதா விவசாயத்த பொருத்த வரைக்கு உங்க ஊர்ல
எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கறது நா இருக்கறது வந்து பாத்தீங்கன்னா சிட்டில இருக்கேன் பட் நேடிவ் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் தா அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர பொறுத்த வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர சுத்தி ஃபுல்லா மலதா இருக்கு அந்த மலைக்குள்ளதா எங்களோட ஊரே வில்லேஜே இருக்கூ
ம் ம் ம்
இப்ப வந்து இந்த சைட்ல வந்து மல மலய கொடஞ்சுதா ரோடே போட்டிருக்கறாங்க இந்த சைடு வெளியே வரதுக்கூ ரெண்டு சைடு இந்த சைடு ஒண்ணு வெளிய வரதுக்
இப்போ மலைகளுக்கு நடுவுல தான் ஊரே இருக்கு
ஆமா சென்டரா தா வந்து சென்டரா தா இருக்கு ஊரு ஆமா கோடு ரோடு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கல்லா ஒத்தயடி பாத மாரி மல ஏறி எறங்கி அப்பிடிதா வருவாங்க
ஓ இப்ப வந்து நீங்க இருக்கது வந்து மலை கிராமம் மாரியா எப்டி இல்ல கீல
கீழ கீழ இல்ல இல்ல இல்ல இல்ல கீழதா கீழ கிராமத்த சுத் த்தி ரவுண்ட் பண்ண மாரி ப்ப ஒரு ரவுண்ட் போட்ற பாத்தீங்ளா அந்த ரவுண்டுக்குள்ள உள்ள வந்து பாத்தீங்ன்னா கிராமொ இருக்கூ அந்த ரவுண்டு தா ஃபுல்லா மல
ஓ புரியிது புரியிது புரியிது
அப்ப அந்த ரவுண்டுல வந்து பாத்தீங்ன்னா இந்த சைட்ல ஒரு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து எடுக்கறதுக்கு அந்த மலய கொடஞ்சுதா வரணு அதே மாரி ஆப்போசிட் சைடு ரெண்டு சைட்ல மட்டு பாத வர்ற மாரி ரோடு போட்டு இப்ப கொஞ்ச நல்லா பெருசாவே செஞ்சுட்டாங்க அது எனக்கு வெவரோ தெரிஞ்சப்பயேருந்து போட்டாங்க கொஞ்ச சின்னரோடா ஒரு சிங்கிள் பஸ் மட்டு போற மாரி இருக்கூ அப்டி மேல மலையில ஏறி போற மாதிரி இருக்கூ நா சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லா பாத்தீங்ன்னா அந்த மலைல வந்து பாத்தீங்ன்னா மேல ஏறிதான் பஸ் வந்து போகு பஸ்க்கு வந்து து நார்மலா போகும்போது அந்த ஒரு எடத்திட்ட மட்டு மேடா இருக்கூ அந்த மேட்ல ஏறிதா போகு தம் கட்டி ஏற மாரி ஏறும் பஸ்ஸு ஆனா இப் இப்ப ஃபுல்லா எல்லாமே இது பண்ணி ஈக்குவலா நார்மலா தர மாரி போட்டாங்க
ம் புரியுது புரியுது
ஸ்டெய்ன் பண்ண வேண்டியதெல்லா கெடையாது அங்க ஃபுல்லாவே எல்லாம் பாத்தீங்ன்னா விவசாயந்தா விவசாயொ தோட்டம் அ பம் செட்டு கெணறு சோ எல்லாமே இருக்கூ
ம் புரியுது
எல்லாமே இருக்கு விவசாயங்கள் பாப்பாங்க எங்க ஊர்ல வந்து பாத்தீங்ன்னா நெல்லு அப்பறம் வந்து இந்த நெல்லு பருத்தி போடுவாங்க ஆ மிளகாய் போடுவாங்க அப்பறம் வெங்காயொ கடல அப்பறம் வந்து தக்காளி அந்த அந்த மாரி கா காயில வந்து பாத் திங்ன்னா வந்து கத்திரிக்கா அந்த மாரி நெறையா பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க
புரியுது ம் இது மலையில ப்ப வந்து விவசாயம் நடக்குமா இல்ல அது வந்து சும்மா வெறும் மலைகள் மட்டு தானா
மலைகள் மட்டுந்தா இருக்கூ ஃபுல்லா செடி மரொ மரொ செடி அந்த மாரிதா இருக்கு மழையில எல்லா ஊர் கெடையாது மழை கீழ அடிவ கீழ தா அடிவாரத்துல தா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உள்ள மலைக்கு உள்ளதா இருக்குதே ஒழிஞ்சு மலைக்கு மேல எதுவுமே கெடையாது
ம் அது உன்னு காடு மாறி
ஆமா காடு மாரினா ஃபுல்லா மரங்கள் தா இருக்கூ அங்க அதுல ஒரு ஃபால்ஸ் ஒரு சின்னதா ஒரு ஃபால்ஸ் ஒன்னு இருக்குது
அங்க பேயிருக்கீங்களா
ஆ போயிருக்கே கொஞ்சனா அது மெயின் ரோட்லருந்து உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்துதா போகணு அதுக்குள்ள வ வண்டி எதுவுமே போகாது அந்த ஃபால்ஸ் போற எடவந்து பாத்தீங்ன்னா மெயின் ரோட்ல ப்ப வந்து பைக்ல போனாலு சரி அ எல்லாமே அந்த பைக் எல்லா இங்க மெயின் ரோட்ல தா நிப்பாட்டணு சோ நி ப்பாட்டிட்டு அந்த ஃபால்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்துதா போகணு அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்னா ஒரு கிலோமீட்டர் பக்கோ இருக்குது தூர அந்த ஃபால்ஸுக்கு போகணு ஆனா அந்த ஃபால்ஸ்ல வந்து பா த்தீங்னா எங்க இருந்து தண்ணி மலைல இருந்துதா வருது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது ஆனா வெயில் காலமா இருந்தாலு சேரி மழ காலமா இருந்தாலு சேரி அந்த ஃபால்ஸ்ல கொஞ்சமாவது தண்ணி வந்துகிட்டே தா இருக்கு
ம் நல்லா ஜில்லுன்ருக்குமா அந்த தண்ணி
ஆமா ஆ த ரொம்ப மழ எல்லா பெய்யும்போது பாத்தீங்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்னா ஆத்துல வரு ஆத்துல வரு ஆ இப்போ வந்து பாத்தீங்னா இங்க மத்த மத்த டைம்ல வந்து ஆத்துல வராது ஆனா இருந்தாலு அங்க வந்து பாத்தீங்னா தண்ணி கொஞ்சோ அந்த ஃபால்ஸ்ல வந்துகிட்டே தா இருக்கு எனி டைம் போனாலு தண்ணி வந்துகிட்டே இருக்கு
ம் ம் ம் புரியுது
ஏனா எங்கதுலா வந்து ஒரு வெளி வெளிநாட்ல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஒரு லேடி வந்து அவுங்க வந்து அங்க இருந்து ஏழைகளுக்குல்லா வந்து பாத்தீங்னா நெறைய உ உதவிகள் செஞ்சாங்க இந்த அப்பா அம்மா இல்லாத பசங்கள்லா இருக்காங்க பாத்தீங்ளா அவங்க எல்லா படிக்க வைக்கிற அவங்களுக்கு வந்து ரேஷன் திங்ஸ்ஸு இது எல்லாமே குடுக்கறது அவங்கள கேர் பண்ணிக்கிறது அந்த மாரி இதெல்லா பாத்து நெறைய வீடு இல்லாத வீடு இல்லாதவங்களுக்லா வந்து பாத்தீங்னா வீடு கட்டி குடுத்துருக்றாங்க எடோ இருக்குது இப்ப நம்ம கிட்ட எடம் இருக்குது அப்டினா அந்த எடத்த வச்சு அவுங்களுக்கு வீடு கட்டி குடுத்துருவாங்க அப்போ அந்த காலத்துல கட்டி குடுத்தது ஓட்டு வீடு முன்னெல்லா வந்து பாத்தீங்க இப்பதான எல்லாமே மாடி வீடா கட்றாங்க சோ அப்ப எல்லா அந்த காலத்துல வந்து பாத்தீங்னா ஓட்டு வீடு, கூர வீடு அந்த மாரிதா இருக்கு அப்ப வந்து பாத் தீங்னா வந்து இல்லாதவங்களுக்கு வந்து எட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடு கட்டி குடுத்துருவாங்க சோ எட இல்லாதவங்களுக்கு அவங்க இருக்கற ஏரியா அவங்க வந்து ஒரு மலை பிரதேச மலைல தா மல சைடுலதா இருக்கறாங்க மல அடிவாரத்துல இருக்கறாங்க அதுவு அங்க வந்து பாத்தீங்னா அவங்களோட பெரிய பங்களா ஒண்ணு இருக்கு அந்த பங்களா அந்த சரவுண்டிங்லேயே அவங்ளே எடமு குடுத்து வீடு கட்டி குடுத்து குடுத்துட்றாங்க வீடு கட்டி குடுத்துரு வாங்க அப்ப அதுக்கப்பறோ இந்த பிள்ளைங்கல்லா வந்து பாத்தீங்னா ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆக அதுக்கப்றோ அவங்களே வந்து பா அந்தம்மா எறந்துட்டாங்க பட் அந்த ட்ர அந்த அந்த ட்ரஸ்ட் க்கு வந்து பாத்தீங்னா அவங்களோட அந்த பேரப் பசங்கல்லா இருக்கறாங்க பாத்தீங்ளா அவங்க இன்னு வந்து ஃபண்டு குடுத்துட்டு இருக்காங்க
ஓ சேரி சேரி ஆனா இப்ப வந்து யாரு நேர்ல வந்து பாத் து இது பண்ற
வருவாங்க அப்பப்ப வந்து வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க சோ இங்க வந்து இன்சார்ஜ் வச்சு எல்லா பண்ணிகிட் இருக்கறாங்க இப்ப வந்து அவுங்க வந்து ஃபாரிஸ்
ஓ சேரி பாரீஸ்லந்து வந்து இது
ஆமா பாரீஸ்லருந்து வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள இப்ப இந்த ஸ்கூலுக்குலா ப பிள்ளைங்கல்லா படிக்க வச்சு அவங்களுக்கெல்லா இது பண்றாங்க பாத்தீங்ளா அவுங்களே வந்து பாத்தீங்னா இப்ப ஸ்கூலே ஒண்ணு கட்டி அந்த பிள்ளைங்கள எல்லாத்துக்கு அங்கயே வந்து டீச்சர்ஸ் எல்லா அப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணி ஹாஸ்டல் வசதி பசங்களுக்கு அ ப கேர்ள்ஸுக்கு பா ஹாஸ்டல் வசதி செஞ்சு அவங்கள அங்கயே படிக்க வச்சு அவங்கது டென்த் வரைக்கு இருக்குது அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சோ அவங்கள அதயு வெளிய படிக்க வச்சு அவங்கள காலேஜ் வரைக்குமே படிக்க வைக்கிறாங்க
ஓ புரிது புரிது புரிது படிக்க வச்சு ஒங்கள வேலைக்கு அனுப்புறாங்க ஓக் கே ஆனா இதுக்காண்டி எந்த ஒரு ம் ம் இதுக்காண்டி எந்த ஒரு இதுவு வாங்குறதுல்ல அவங்க காசு எது
அதெல்லா வாங்க மாட்டாங்க ஏனா இல்லாதவந்த இப்ப அப்பா அம்மா இப்ப வந்து அப்பா வந்து இல்ல அப்டின்னா அந்த புள்ளைங்களுக்கு படி அந்த புள்ளைகளுக்கு என்ன செய்யனுமோ செய்வாங்க அம்மா இல்ல அப்டின்னா அவங்களுக்கு செய்வாங்க பேரண்ட்ஸ் இருந்து வசதியா இருக்கறவங்களுக்கு செய்ய மாட்டாங்க பேரண்ஸ்லா இருந்து கூட அவுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அடிப்பட வசதி கூட இல்லாம இருக்கறாங்க அப்டின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க
ம் ம் ம் ஆனா இது யாரு அவங்கள ஏமாத்திட மாட்டாங்களா
யாரு ஏமாத் அ இல்ல அவங்க எல்லா செக் பண்ணிதான வந்து பண்ணுவாங்க இப்போ நா இப்போ எப் ஒரு ஒரு ஒரு பையன கூட்டிகிட்டு போறோ அந்த பையனுக்கு அப்பா இல்ல அம்மா இல்லன்னு பொய் சொல்லி நம்ம சேத்தாலு அவுங்கள எல்லாமே வந்து தெரியாம போகாதுல்ல
ஆ அது கரெக்ட் இல்ல இப்ப வந்து ஏ ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க ஏழ்மையில இருக் காங்கன் சொல்றாங்க அது வந்து எப்டி அவங்க இது பண்ணுவாங் அது உள்ளூர்ல இருக்கவங்களுக் மட்டுந்தானா இல்ல வெளியூர்லருந்து வரவங்களுக்
வெளியூர்ல வந்த வ இருக்கறவங்களுக்கு பண்றாங்க வெளியூர்ல வந்து பாத்தீங்கனா வெடியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுவும் பண்றாங்க ஆனா உள்ளூர்ல மேக்சிமோ உள்ளூர்ல வந்துப்பணா ஆ இப்போ எப்புடி பண்ணிகிட்ருக் க்றாங்கன் எனக்கு தெரில நாங்க தெரு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து து பாத்தீங்ன்னா தெ இந்த ஸ்கூல் கட்டி இது பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அப்ப வந்து வெளியூர் ஸ்டுடென்ட்ஸூகுளுக் உதவி பண்ணாங்க இப்போ எ வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைய அந்த பையனுக்கு வந்து அப்பா கெடையாது அம்மா அப்பா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அந்த பைய பொறந்ததுலருந்து அந்த பைய பொறந்ததுக் கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கதா வந்து அந்த ஃபாரினர்ஸ்தா வந்து எல்லாமே வந்து அந்த வீக்லி ஒன்ஸு ஃபுட்டு அவங்களுக்கு தேவயான மளிக ஜாமா காய்கறிகள் எல்லாமே குடுது வாரொ வார வந்து குடுத்துருவாங்க
புரிது புரிது ம்
பையங்கள படிக்க வச்சு இப்ப அந்த பைய வந்து பாத்தீங்கன்னா ஆ காலேஜ் படிக்க வச்சாங்க பி பி ஏ முடிச்சு எம் பி ஏ முடிச்சு இப்ப அவெ பிசினஸ் பண்ணிட்டுருக்கறா
ம் ம் ம் புரிது புரிது சேரி
அங்க வந்து பாத்தீங்கன்னா இது அந்த சைடு அந்த அந்த அம்மாவோட ப இது பங்ளா இருக்குதுன் சொன்னே பாத்தீங்ளா அந்த சரவுண்டிங் ஃபுல்லாவே மல மல மட்டுந்தா ஃபுல்லா விவசாயொ மட்டுந்தா அந்த சைட்ல கிராமொ வில்லேஜ்லா பக்கத்துலேயே இருக்காது அந்த அம்மாவோட பங்களாவுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சொ தூரொ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளிதா வந்து பாத்தீங்கன்னா ஊருகளே இருக்கு சோ வேற எந்த ஊருமே அங்க இருக்காது தனியா செப்ரேட்டா இருக்கு அந்த எடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு வந்து ஸ்கூலு அங்கே கட்டிட்டாங்க ஸ்கூலு அங்கே கட்டிட்டாங்க ஹாஸ்டலு அங்கே கட்டிட்டாங்க முன்ன வந்து பாத்தீங்ன்னா இங்க உள்ளூர்ல ஊருக்குள்ள இருக்கிற வந்து ஸ்கூலுக்கு வந்து படிக்க வரது வரணு அப்ப படிக்க வர்றதுன்னா அங்க இருந்து நாலு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வரணு சோ நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வரணு அப்டின்னா நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வரணு அப்டின்னா அப்ப வந்து பசங்கள வந்து ஒரு பஸ் மாரி அரேஞ்ச் பண்ணி அந்த பஸ் வந்து ட்ரிப் அடிப்பாங்க மார்னிங் ஒன் ட்ரிப்பு ஈவினிங் ஒரு ட்ரிப்பு எப்டியு மார்னிங் ஒரு நாலஞ்சு டைம் வரு ஈவினிங் ஒரு நாலஞ்சு டைம் வரு அவ்ளோ ஸ்டூடன்ஸ் இருந்தாங்க அதுக்கப் ப்றோ சார் இவ்வளோ ஸ்டூடென்ஸ்ஸ வந்து நம்ம இங்க அனுப்புறோமே கவர்ன்மென்ட் ஸ்கூலுக்கு தான அனுப்புறோ அதனால நம்மளே வந்து ஸ்கூல் கட்டலாமே அப்டின் சொல்லிட்டு அவங்களே ஸ்கூல் கட்டி அங்கே ஹாஸ் செ செஞ்சு டீஷர்ட் சப்ளை பண்ணி வாடன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறோ தா வந்து அங்கேயே ஸ்கூல் வச்சு போய் இன்னமு ரன் ஆய்ட்டு தா இருக்குது
அந்த ஸ்கூல் வந்து ஊக்குள்ளோ இருக்கா எப்டி உங்க ஊருக்கு
அந்த அம்மாவோட பங்களா இருக்குதுன் சொன்ன பாத்தீங்ளா அந்த சரௌண்டிங்லதா இருக்குது ஆமா ஏனா அந்த சரௌண்டிங்ல எந்த ஒரு டிஸ்டர்ப்மே இருக்காது ஏனா அது மல அடிவாரோ மல ஓட எஜ்ல இருக்குது அது அப்ப வந்து அந்த சைடு ஊருக்குள்ளே பக்கத்துல அந்த அங்க இருந்து ஒரு வில்லேஜுக்கு போணு அப்டின்னாலே கொறஞ்சது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆது வர்ணு ரொம்ப செப்ரேட்டா இருக் கு ரொம்பா அமைதியான எடோ அது அங்க யாரு இருக்க மாட்டாங்க அந்த அம்மாவோட பங்ளா இப்ப ஸ்கூல் இருக்குது அவங்களோட ட்ரஸ்சரி இருக்குது அந்த வேல செய்றவங்க தா மெயின்டன் பண்ணிக்கிட்டு இருக்குறாங்க மெயின்டன் பண்ணிட்டு இருக்கறாங்க அப்றோ வந்து பாத்தனா அந்த ஸ்கூல அங்கே இருந்து அங்கே இருந்து போகவே இல்ல ஊருக்கு அவங்க போக மாட்ட நா இங்கேய இங்கேயே தா எ உயிர் போனாலு இங்கயே தா போகணு அப்டின் சொல்லி இருந்து அவங்க எறந்து அந்த ஊர் என்ட்ரன்ஸ்லே வந்து பாத்தீங்கனா அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சமாதியா கட்டியிருக்குறாங்க
ஓ அவங்க சொந்தக்காரங்கள்லா அங்க இருந்து வந்தாங்க
வந் ஆமா ஆமா வந்து அவங் வந்து‌ அவங்களோட ஆசையே இங்கேயே அவங்கள வந்து எல்லாமே பண்ணணுங்கறதா அதனால அவங்களோட ஆசையே இங்கயே அந்த அம்மாவ வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து சமாதி மாரி கட்டி ஒரு பூங்கா மாரி வச்சிருக்காங்க
ம் புரியுது புரியுது புரியுது ஓகே சரி உங்களோட உரையாடுனது ரொம்ப நல்லா இருந்தது மீண்டும் முற் ம் மீண்டும் ஒரு இணைப்புல கண்டிப்பா சந்திப்போ ஓகே ஓகே